ஹலோ எப்டி இருக்கீங்க
சிஸ்டர் நல்லா இருக்க சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்க நீங்க எப்டி இருக்கீங்க லன்செல்லா முடிச்சாச்சா
ஓ லன்ச்செல்லா எல்லா சாப்ட்டாச்சு சிஸ்டர் நீங்க லன்ச் சாப்ட்டாச்சா என்ன ஸ்பெஷல் சிஸ்டர் உங்க வீட்ல
இன்னிக்கு வந்து டியூஸ்டேனால சாம்பார் தா சாம்பாரு கோவக்கா பொரியளு பண்ண
ஓகே ஓகே சிஸ்டர் கோவக்கா பொரிய எங்க வீட்ல வந்து தக்காளி கொழம்பு அப்றோ வந்து நேத்து வச் ச சாம்பாரு இருந்துச்சு சிஸ்டர் சோ அதுவு வெச்சு பாவக்கா பொரியலு கத்திரிக்கா ஃப்ரையு பண்ணோ சிஸ்டர்
ஓகே ஓகே
ம் கோவக்கா ஃப்ரை பொரியல் வந்து தேங்கா போட்டு பண்ணுவீங்களா இல்ல சும்மா நார்மலாவே பண்ணுவீங்ளா சிஸ்டர்
ம் நார்மலா தா பண்ணுவ தேங்கா போட்டு பண்ணலா நா தேங்கா அதிகமா எடுத்துக்கிட மாட்ட நார்மா நம்ம சில்லி பவ்டர் போட்டு பண்ணுவ
ஓ இந்த சில்லி மாரி காலிஃப்ளார் சில்லி மாரி இத போட்டு வறுத்து எடுத்துருவீங்ளா
ஆமா
அது எண்ண உரிஞ்சிராதா சிஸ்டர்
இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் போடம்போதே கொஞ்சோ ஆ கோவங்கா வேகணும்ல ஏன்னா அது கொஞ்சோ ஹார்டா இருக்கும் தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு எண்ண ஊத்தி கடுகு போட்டு பூண்டு தட்டி போட்டு அந்த கோவ காவு போடுவ போட்டதுக்கு அப்றோ சில்லி பவுடர் மஞ்ச பவுட்ரு போட்டு கொஞ்சத வதக் கிட்ட தண்ணி விட்டு லிட்டு போட்டு மூடி வெச்சுருவ
ஓகே ஓகே சிஸ்டர் எங்க வீட்ல ம்
ம் அதுல என்ன பண்ணலானா ஃபைனலா பண்ணிட்டு நம்ம வேறுகடல இருக்குல அந்த வேறுகடலய நல்லா வறுத்து அதுல போடலா ஃபைனல்லா அந்த கார்னிஸ் மாதிரி நல்லாருக்கும்
ஓ ஓகே ஓகே சிஸ்டர் எங்க வீட்ல என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா தேங்கா பூ போட்டு அந்த மாரிதா பண்ணுவாங்க இல்லன்னா வந்து இந்த ரவுண்ட் ரவுண்டா வெட்டி காலிஃபிளார் சில்லி பாரி பொறிப்பாங்க தெரியுமா அந்த மாவு பெனஞ்சு அந்த மாரி போட்டு பொறி ச்சு தருவாங்க சோ இந்த மாரி பண்ண மாட்டாங்க
ஆ ஏன்னா ரொம்ப எங்க வீட்ல எப்டின்னா ஹஸ்பண்ட் ரொம்ப தேங்காய் அவங்ளுக்கு பிடிக்காது தேங்கா துருவி போட்டா ரொம்ப புடிக்காது அதனால நாங்க தேங்கா ரொம்ப எடுத்துக்கிட மாட்டோ
ஓ ஓகே ஓகே சிஸ்டர் எங்க வீட்ல எல்லாத்துக்குமே தேங்கா கண்டிப்பா வேணு பொரியல்னாளு சேரி கொழம்பு எல்லாத்துக்குமே தேங்கா போட்டாதான் அது புடிக்கும் அது அப்படியே சின்ன வயசுல இருந்து பழகுனனால தேங்கா போடாம ஒண்ணுமே சமைக்கிறதே கெடையாது
கண்டிப்பா கண்டிப்பா
உம் இப்ப இந்த வெயிலுக் உம் சொல்லுங்க சிஸ்டர்
இந்த சம்மர்ல நீங்க எப்பிடி மேனேஜ் பண்றீங்க
அய்யோ சு செம்ம சூடு சிஸ்டர் அய்யோ வெளிய போகவும் வெளிய உட்காரவோ காத்தும் அடிக்க மாட்டேங்குது உள்ள வந்தா வேர்க்குது உள்ள உக்காரவும் முடியமாட்டேங்குது என்ன பண்றது ஃபேனு ஏசினு அதையே போட்டு போட்டு அப்படியே தான் சிஸ்டர் இருக்கோ
கண்டிப்பா ஏன்னா இந்த சம்மருக்கான என் நம்ம ஏத்த ஃபுட்ட எடுத்துக்கலேனா நம்ம பாடி ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப தண்ணி சத்து எல்லாம் கொறஞ்சிரு அதுக்காக அதுக்காக பாத்து பாத்து பண்ண வேண்டியது இருக்கு
ஆமா கண்டிப்பா டெய்லியு ஒரு வ வாட்டர் பாட்டில்ல மூணு லிட்டர்ல இந்து நாலு லி ட்டர் வரிக்கும் கண்டிப்பா தண்ணி குடிக்கணும் அப்புறம் மோர் கலக்கி வெச்சு அது வந்து குடிச்சுட்டே இருக்கணு மோஸ்ட்டா எங்க வீட்ல வந்து மார்னிங் வந்து தோச இட்லில்லா கெடையாது சிஸ்டர் இந்த சம்மர் டைம்ல டூ மந்த்ஸாவே அம்மா வந்து நைட்டு வந்து கம்பங்கூழ் போட்டு வெச்சிருவாங்க காலையில வந்து மோர் ஊத்தி அதக் கலக்கி குடிச்சுக்கிறது ஒரு நாள் கம்பங்கூழ் ஒரு நாள் ராகி கூழ் அந்த மாரி
கண்டிப்பா ஏனா பெரியவங்க நம்ம சாப்றோம் சின்ன கொழந்தைங்க வந்து எடுக்க மாட்ட கு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூனோட ஸ்டாப் பண்ணிருந்தாங்க நானும் அப்படி தான் பண்ண ஆனா என் பையன் சாப்பிறான் என் பொண்ணு சாப்ட மாட்டக்கா
சாப்படமாட்டேங்கிறாங்க அது இப்ப இருந்தே பழகுனாதா சிஸ்டர் ஏன்னா அத அதுலந்து தான் நமக்கு ஸ்ட்ரென்தே கெடைக்குது மிச்சபடி இந்த தோச இட்லிலல்லா ஒண்ணுமே கெடயாது இந்த கொழந்தைகளுக்கு இப்ப இருந்தே பழக்கி ட்டாதா கொஞ்சமாச்சு இதா இருக்கு இல்லன்னா அவங்க காலத்துலல்லா அவங்கனால நடக்கவே முடியுமான்னு தெர்ல இப்பவே இருவது வயசு பொண்ணுங்கனால முட்டு வலிக்குது முதுகு வலிக்குதுங்குறாங்க
கண்டிப்பா அந்த காலத்துல சாப்ட்ட சாப்பாடதா இப்ப உள்ள நம்ம அம்மா பாட்டி தாத்தா இவங்க எல்லா ரொம்ப ஹெல்த்தியா இருக்காங்க நா இத சொல்லுவே அதனால ஏ பையே குடிச்சிருவா ஏ பொண்ணு கொஞ்சோ அர டம்ளர்க்கு மேல குடிக்க மாட்டா என்ன பண்றது அதனால நா என்ன என்ன பண்ணுவேன்னா சிறுதானியத்துல வந்து சமச்சி குடுப்பே ராகி கம்பு சோளோ இதுலெல்லா தோச போ தோச ஊத்தி குடுத்தா அவ சாப் டுவா இட்லி சாப்ட மாட்டா அது வழு வழுன்னு வருன்னு தோச நல்லா சாப்டுவாங்க
ஆமா ஆமா சிஸ்டர் எங்க வீட்ல அப்டிதா எப்பவுமே காலேல என்னன்னன்னா இந்த மோரு ராகி கூழ் கம்மங்கூழ் அந்த மாரி பண்ணிருவோ நைட் டைம்ல என்னன்னா அந்த கம்பு தோச ராகி தோச முருங்கக்கீர தோச பீட் ரூட் தோச அந்த மாரி போட்டு நைட் டானா இது மத்தியானோ மட்டுந்தா ரைஸ் மிச்சபடி நைட்டுக்கெல்லா இந்த மாரியே சமைச்சுக்கிறதா ஏன்னா கொஞ்சமாவது நமக்கு அந்த சிறுதானியோ எல்லா ஒடம்புக்குள்ள போணுல்ல கொழந்தைகள்லா பிஸ்சாதா வேணு பர்கர்தா வேணுன்னு கேக்குறாங்க
கண்டிப்பா ஏ பையே வந்து ஆர்டர் போடுவா எனக்கு பீஸா வாங்கி தாங்க டாடி எனக்கு பர்கர் வாங்கி தாங்க டாடி நா வீட்லயே பண்ணி தர்றே தறியா அப்டின்ட்டு நம்ம ஆரஞ்ச் கலர்ல ஒரு மூங் தால் இருக்குல்ல அந்த பருப்ப ஆ அந்த பருப்ப ஊற போட்டு அதுல வந்து கொஞ்சோ பெருஞ்சீரகோ மெளகு கருவேப்புல கொத்தமல்லில்லா போட்டு நல்லா ஆட்டிட்டு தோசக் கல்ல நல்லா ஆயில் தடவீட்டு ஆயிலோ நெய்யோ தடவீட்டு அத நல்லா பெரிய கரண்டிக்கு ஒரு கரண்டி ஊத்தி லிட்டு போட்டு மூடி வச்சிருவே அதுக் கப்பறோ மாத்தி போடுவே அதுல நா என்ன பண்ணுவேன்னா சீஸ் காலிஃப் இது கேப்சிகம் ஆ அதுக்கப்றோ கார்ன்னு இதெல்லா போட்டு பண்ணுவே ஆ வெஜிடேரியன்ல கேரட் பீன்ஸ் இதெல்லா இருக்குல்ல அதெல்லா
ஆங்
நம்ம ராவா சாப்ட்ற எல்லா வெஜிடபிள்ஸுமே அதுல போட்டுட் டு அதுக்கு மேல சீஸ் போட்டு ஒரிகனோ பவுடர் போட்டு அவங்களுக்கு குடுப்பே அதே நானு நான் வெஜினா சிக்கன் மட்டன் அந்த மாரி ரோஸ் அது வந்து கொஞ்சோ ஃப்ரை பண்ணிக்கிட்டு அதுக்கு மேல போட்டு சீஸ் இதெல்லா போட்டு கொஞ்சோ கோரியண்டர் ஆ தூவி விட்டுருந்தா அது நல்ல டேஸ்ட்டா இருக்கு சாப்ட்டு பாத்துட்டு ஏ பையே சாப்டா ஏ பொண்ணு சொல்லிட்டா இது எது வேற ஏதோ போத்து பண்ணிருக்கீங்க தோச மாரி போட்டு பண்ணிருக் கீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டா
கண்டுபிடிச்சிட்டா ஆமா ஆமா சிஸ்டர் நாங்களு இப்ப அப்டிதா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் தாங்க பர்கர் தாங்கம்பாங்க நா என்ன பண்ணுவேன்னா அந்த வீக் மாவுல வந்து அந்த பன்னு மாரி பண்ணிப்பே சிஸ்டர் ஃபுல்லாவே வீட்டு மைதாவே எடுக்காம அந்த இதுல பன்னு மாரி பண்ணி அந்த வெஜிடபிள்ஸ் எல்லா ஃபுல்லா சாட்டே பண்ணிட்டு அது சும்மா போட்டு எடுத்து குடுத்தர்றது அந்த மாரிதா பண்ணீர்றது அப்பறோ பிரெட்ன்னாலுமே வீட் பிரெட் வாங்கி சாண்ட்விச் பண்ணி குடுத்துருவே ஏன்னா அப்பறோ என்ன பண்றது சும்மா எல்லா அதுதா வேணுன்னு கேக்குறாங்க அதுவு இந்த வெயிலுக்கு எல்லா சாப்ட்டா சூடு வேற புடிச்சிக்குது தண்ணியு ஒழுங்கா குடிக்கிறது கெடையாது
கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட்தா நா எங்க பசங்களுக்கு டிஃபரெண்ட் டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது அது மார்ச் மாசோ ஸ்டர் பண்ணும்போதே குடுத்துட்டே ஒரு கண்ணாடி பாட்டில் மாரி ஸ்லிப்பர் பாட்டில் மாரி வாங்கி வெச்சுருக்கே அதில மோர் அடிச்சு குடுத்துருவே டெய்லி குட்டி கொண்டு குடிச்சுருவாங்க அப்படி அப்படி மறந்துட்டே கொஞ்சோ பிஸியாயிட் டா அப்பின்னா ஈவி்னிங் வந்ததுக்கு அப்பறோ ஒரு டம்ளர் மோரு குடி அப்டின்னு சொல்லடுவே கம்பல்சரி அது மாரி டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட சொல்லுவே குக்கும்பர் கம்பல்செரி உண்டு எங்க வீட்டுல
ஆமா ஆமா சிஸ்டர் ஏன்னா லஞ்சு கூட ச ஒரு ஒரு சேலடு மாரி குக்கும்பரும் கேரட் ட்டும் போட்டு வேண்னா நம்ம சால்ட்டு பெப்பர் போட்டும் குடுத்துக்கலா அப்டின்னா டக்குன்னு சாப்புட்ருவாங்க மிச்சப்படி ஸ்நாக்ஸுக்குனு அத குடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க எங்க வீட்டுல
கண்டிப்பா ஏ பொண்ணு சாப்டுவா கேரட் கட் பண்ணி குடுத்தா சாப் ருவா பையே தா சாப்பட மாட்டா கடு ச்சு சாப்பறதுக்கு சொல்லுவா குக் பண்ணி தாங்க அப்படின்றவா பொண்ணு அத ஸ்வீட் ட்டா இருக்கு அப்படின்னு அவ எந்து எடுத்துக்கிடுவா
எடுத்து நா என்ன பண்ணுவன்னா சிஸ்டர் அது கூட கொஞ்சோ கர்டு மட்டும் ஊத்தி குடுத்துருவே ஏன்னா வெறும் இது குடுத்தா சாப் பட மாட்டேங்கறாங்க அப்றோ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு குக்கம்பரும் கேரட்டும் போட்டு வேணா பீட்ரூட் வேணா அவங்களுக்கு டேஸ்ட்க்கு ஏத்த மாரி போட்டு ஒரு கர்டு போட்டு கொஞ்சோ மிக்ஸ் பண்ணி சால்ட் போட்டு குடுத்தேன்னா அத சாப்பிட்டுக்கறாங்க வெறும் குக்கும்பர் கேரட் கட் பண்ணி குடுத்தா சாப்பறதே இல்ல செரி தயிரும் நல்லது தான இந்த வெயிலுக்கு அப்படின்னு சொல்லி அதையும் குடுத்து குடுத்து பழகிருச்சு ஆனா தயிர விட மோரா குடிக்கிறதா பெஸ்ட் அது சொன்னா இங்க யாரும் கேட்க மாட்டாங்க தயிர் சாப்பாடே தா வேணுன்னு சொல்றது
ஏன்னா தயிர் வந்து சூடு மோர் வந்து குளிர்ச்சி இந்த சம்மர் சிஸ் சன்ல வந்து நம்ம மோர் எடுத்துக்கிடது தா ரொம்ப பெஸ்ட்டு
ஆமா ஆமா சிஸ்டர் அவங்க சொன்னா தயிர்னா நல்லா கொல கொலன்னு பண்ணி குடுத்தா சாப் ட்டுக்கறாங்க மோர் சாப்பாடுனா தண்ணி மாரி தான இருக்கு அது குடிக்கிறக்கும் குடிக்கவும் மாட்டிங்கறாங்க இது இது சாப்படுறலயும் ஊத்தி சாப்படுறது இல்ல அப்புற நா என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா அந்த கே அந்த கருவாப்புலலாம் போடுவோல சிஸ்டர் அதயும் போட்டு அரச்சிருவே மிக்சிலியே மிக்சிலியே அரச்சி குடுத்துட்டோம்னா அவங்க அது குடிச்சக்கிறாங்க வெறும் பச்ச மோர்ல கருவோப்பல போட்டு குடுத்தா குடிக்கிறது கடயாது
கண்டிப்பா நானும் அப்படி தா பண்ணுவே ஃபஸ்ட்டு தயிர் விட்டுக்கிடுவே அதுக்கப்றோ கொஞ்ச அர லெமன் போடுவே கருவேப்புல கொத்தமல்லி பச்ச மிளகா போட மாட்டே நா வந்து மிதுச சீரகொ போடுவே அதுக்கப்றோ கொஞ்ச சின்ன துண்டி இஞ்சி கப் காய பவுடர் அதுக்கப்றோ மெளகுதா போடுவே மெளகு போட்டு நல்லா பிளண்ட் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி வச்சிருவே
ம் ஆமா ஆமா சார் சிஸ்டர் அதுதா நல்லது ஏன்னா கருவேப்பில நம்ம சாப்பாட்ல போட்டு குடுத்தா சாப்பிட மாட்டங்கிறாங்க எடுத்து எடுத்து எடுத்து வச்சறாங்க கருவாப்புள்ளலா சாப்ட்டாதான கொஞ்சோ ஹேர் குரோத் அது இதுன்னு இருக்கும் அதனால நா என்ன பண்ணுவேன்னா இந்த மாரி ஏதாவது ஜூஸ் போடும் போது போட்டு அ நல்லா அடிச்சு குடுத்துர்றது
கண்டிப்பா நீங்க இப்டி குடுக்கறத விட இப்டியும் குடுங்க இட்லி பவுடர் இரு இருக்கும் போது ஒரு குத்து கருவேப்புல போடுங்க முருங்க கீர போடுங்க இட்லி பொடி இடிக்கும் போது அதே மாரி என்ன சொல்றன்னா நம்ம தோச போடும் போது கட் பண்ணி கொடுங்க நெக்ஸ்ட் இன்னொனு என்ன சொன்னனா முருங்க கீரலாம் போட்டு சாப் சாப்பிடுவாங்கள சிறுபருப்பு போட்டு கீர கடயல் மாரி வச்சு கொடுங்க அதல்லா கொழந்தைங்க நல்லா லைக் பண்ணுவாங்க
அந்த மாரி குடுத்தா இனிஇங் எல்லாப்படிதா சிஸ்டர் குடுக்கணு முருங்க கீரயே சாப்ட மாட் அப்டிங்கறாங்க நா என்ன பண்ணுவன்னா முருங்கக்கீர பொடி மாரி அரச்சு தனியா நெய்யி ஊத்தி குடுத்தொன்னா அது அவ்ங்களுக்கு டேஸ்ட் தெரிஞ்சே சாப்பிட மாட்டேங்கிறாங்க
தோச ஊத்துவிங்கள்ள மொரு மொருன்னு தோச ஊத்துமும்போது அந்த முருங்ககீற பொடிய போட்டு நெய் விட்டு மூடி வச்சுட்டு குடுத்துருங்க சாப்ட்டுருவாங்க நா எ பசங்களுக்கு அப்படித்தா கொடுப்பே
நானு இனி அப்டிதா சிஸ்டர் ட்ரை பண்ணு மிச்ச கருவாப்பில பொடி கூட சாப்டர்றாங்க ஆனா போட்டு பனஞ்சு கொடுத்தா பட் அந்த முருங்கைக்கீரை ஃபிளேவர் வந்து அவ்ங்களுக்கு லைட்டா அந்த கசப்பு தன்ம இருக்கனால அத சாப் புட மாட்றாங்க
நீங்க என்ன பண்ணுங்க முருங்ககீற இதயு சேத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க
ஆ அந்த மாரி வேணா பண்ணி வச்சு அப்டி தா கொடுக்கணு நினைக்கிற சிஸ்டர் இந்த வெயிலுக்கு அப்புறோ என்ன தா பண்றது அவ்ங்கள வச்சுட்டு
கண்டிப்பா
ஓகே சிஸ்டர் எனக் கொஞ்சோ ஒர்க் இருக்கு நா வச்சருட்டுங்களா
ஆ செரிங்க சிஸ்டர்
ஓகே சிஸ்டர் பாய்